ஹலோ ஹலோ யோகநாதன் ப்ரோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஹலோ ஆ நல்லா இருக்க நல்லா இருக்க
ஆ நா நல்லா
ஆ இது கடைசியா நம்ம ஆ நா நல்லா இருக்க நல்லா இது ஆ கடைசியா நம்ம பேசுனது பாத்தீங்கன்னா இந்த லே ஆஃப் பத்தி நம்ம நெறைய விஷயோ பேசி ருந்தோ ஆ இன்னு அத பத்தி என்ன கேக்கலானா இப்ப ஆ அது பேசின என்ன ஒரு எண்ணாத்து குடுக்குனா ஆ இப்ப லே ஆஃப் ஆனவங்களோட இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு கம்பெனிக்கி போறாங்கன்னா அவங்களுடைய புரொபைல் எப்டி இருக்கு ரொம்ப எதுவு பிளாக் மார்க் இருக்குமா இல்ல ஆக்செப்ட் பண்ணிப்பாங்களா கம்பெனி இருந்தாலு அது எந்த மாரி புரொஜெக்ட் ஆகு
அது சொல்றது எப்டின்னா அதா அது ஆ இப்ப லே ஆஃப்ன்றது வந்து கம்பெனி பொருளா எக்கனாமிக் டிபெண்ட் பண்ணி அவங்கள வெளிய எடுகிறாங்க தவிர கம் கம்பெனியாவே இவங்க எடுக்கணு அப்டின்னா அது வந்து பிளாக்லிஸ்ட்ல வந்துரு ஏதாவது ஆ ப்ராப்ளம் பண்ணி அவங்க போர்ஜரி பண்ணிட்டு உள்ள வந்து கம்பெனிக்கு வேல பாக்கறாங்க இல்ல பேக் டாக்குமெண்ட்ஸ்ச சப்மிட் பண்ணி அவங்க இவ்ளோ படிச்சேன்னு காமிச்சு வேல பாக்குறாங்க அப்டின் தெரிஞ்சு அவங்கள வெள்ளி வேலைய விட்டு தூக்கறப்போ அவங்களோட ரெசியூம்லயோ அவங்களோட அந்த ப்ரொஃபைல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வந்து பிளாக் லிஸ்ட் போட்டுருவாங்க பட் ஆனா இந்த லே ஆஃப்ன்றது வேற இது வந்து எங்களுக்கு வந்து கம்பெனில்லா இப்ப ஓபனிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவு இல்லாதனால நாங்க இப்போ உங்கள வந்து எடுத்துக்க முடியாது சோ அதனால நாங்க உங்கள ரிலீஸ் பண்றோன்றதுதா லே ஆஃப்ண்றது இது வந்து டிபெண்ட் அபான் எக்கனாமிக் இப்ப கம்பெனிஸ்ஸோட ஒரு ஸ்டே ஸ்டேடஸ் பொருத்து எல்லா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட டிபென்டன்சி எல்லாத்த பொறுத்து அவங்க லே ஆஃப் பண்ணுவாங்க இது வந்து மத்த கம்பெனிக்கு போறப்போ லே ஆஃப்ன்றது வந்து அப்டின்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டாங்க இது லே ஆஃப்ன்னு இவங்க வந்து ரிலீப் ஆன மாறிதா
ஓ அந்த மாரி காமிச்சிருவாங்க
ஆமா அந்த மாரி தா இருக்கு தவிர இது வந்து பெரிய இஷ்யூஸ் வேற கம்பெனிக்கு போறப்போ ஆ இஷ்யூஸா மாறாது
ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ அதா ஆ இதுவே ஏதாவது பிராக்ஜெட் முடிக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து பிளாக் மார்க்க வந்து அவங்களுடைய சர்ட்டிபிகேட் இதுலே குடுத்துருவாங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சட்விகேட்‌லக்கமாரி குடுப்பாங்களா இல்ல லெட்டர்ல குடுப்பாங்களா
ப்ராஜெக்ட் பண்ல ப்ராஜெக்டாலல பிளாக் மார்க் பிளாக் மார்க் லிஸ்ட்டே வராது பிளாக் மார்க்கு இல்ல இஷ்ஷுஸ் எதாது நீங்க வேல திருப்பி எங்கியு வேல பாக்க முடியாதுன்ற எல்லாமே நா சொன்னே‌ இல்லியா இப்ப எதாவ்து நம்ம உள்ள‌ அ ஃபேக் டாகுமெண்ட் பொய்யான போலீ சட் சட்விகேட் குடுத்து நா இவ்ளோ படிச்சிருக்கே அத்மா சொல்லி இப்போ நா எக்ஸ்பீரியன்ஸு அப்டின் குடுத்து நம்ம வேல பாக்குறோன் வெச்சிக்கோங்க கம்பெனில பேக்ரவுண்ட் செக்ல நம்ம அது தப்பா மாட்டிக்கிட்டோனா அப்போ நம்ம வந்து இது வந்து போலி வேற கம்பெனிக்கு நம்ம போக்கூடாது மாரி பிளாக் லிஸ்ட்லியோ நம்ம மேல கேஸ் கூட போட முடியு கம்பெனி சைட்ல சோ இதுதா தவர இது லேயாஃபுன்றத் சப்ரேட் லே ஆஃப்ன்றது நா தா சொன்னேலியா இது வந்து வேலைக்கி எங்களுக்கு வந்து ஓப் பனிங்ஸ் இல்ல நீங்க வேற வேலைக்கு வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கன்றதுதா ஒரு அலட்
ஓகே ஓகே ப்ரோ உ உங்கள வாய்ஸ் எடைல எடல ஒரு மாரி வால்யூம் கம்மியாவு அதிகமவு அந்த மாரி வர்
ஓகே ஓகே அது கொஞ்சோ நெட் ஒர்க் இஷ்யூவா இருக்கும்
அ அதா அ இன்னொரு விஷ்யோ ஃப்ரோ இந்த அ அக்ரிமெண்ட் ஒர்க்கு பாண்டு இந்த மார்ல்லா சொல்றாங்ல ப்ரோ அது பத்தி கொஞ்சம் இன்னான் தெளிவா சொல்ல முடியுமா
ஆ அதுதா சொன்னே இல்லியா நா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னே இல்லியா ஒரு கம்பெனி வந்து அவுங்கள உங்கள ர வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கனா உங்களுக்கான எல்லா டேலண்ட்ஸு எல்லாத்தியு அதனால் தா அவுங்க ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் வெச்சு வேலைக்கு எடுக்குறாங்க ஒன்ஸ் அவுங்க எடுத்தப்புறோ ஒரு பேசன் உள்ள வந்தப்பறோ ப்ராஜெக்டுக்கோ அல்ல கம்பெனிக்கு வர அப்போ உங்களுக்கான அக்கௌண்டு ப்ராஜெக்டு எல்லாத்தியு அவுங்க எல்லா லிஸ்ட்டு எடுப்பாங்கங்க இது சிம்பிள் ப்ராஜெக்ட் இல்ல இது ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்கு பின்னாடி பேக்ரவுண்டுல சோ இவ்வளோ பண்ணிட்டு ஒரு பேசன் உள்ள வந்துட்டு எனக்கு பிடிக்கில நா வெளிய போறேன்னு ஒரு டூ மந்த்ஸா வந்து சும்மா ஏனா எந்த கம்பெனியிலுமே வந்து ஒரு கூலிங் பீரியடுன்னு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்கு ஸ்டாடிங் போனோன்னே ப்ராஜெக்ட் கெடைக்காது எல்லாருக்குமே வந்து பெஞ்சில இருப்பாங்க சோ அந்த பெஞ்சுல இருக்கறப்போ கம்பெனிஸ் உங் நம்மளுக்கு வந்து சேலரி குடுப்பாங்க இல்லியா
ம் ஆமா ப்ரோ
குறிப்பிட்ட சேலரி குடுத்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப் பறமா அவன ப அ நா வெளிய போறே அப்படின்றப்போ இதுல யாருக்கு லாஸ்ஸுன்னா கம்பெனிக்கு லாஸு இல்லியா சோ இ அதனால தா கம்பெனிஸ் வந்து டூ இயர்ஸ் ஒன் இயர் அக்ரிமெண்ட் வெப்பாங்க நீங்க வந்து இந்த கம்பெனிக்கு வரீங்கனா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே இந்த ஜாப் ஓகே அப்டின்னா நம்ம டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம எடுக்கணு ஏனா இது நீங்க வெளிய வரப்போ டூ இயர்ஸ் கரெக்ட்டா கம்பெனிக்கு வந்து லாஸ் இருக்காது உங்களுக்கு லாஸ் இருக்காது நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் நல்லா கம்பெனிஸோட பேவால யூஸ் பண்ணிட்டு நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வெளிய வந்தீங்கனா உங்களுக்கு தா ப்ராஃபிட் தவிர கம்பெனிஸ்க் லாஸ் ஏனா ஆறு மாசோ உங்களுக்கு சும்மா இருந்ததுக்கு நாங்க காசு கட் ஆயிடு இல்லையா அதனால ஒரு பேர்சனுக்கே கிட்ட தட்ட லாக்ஸ் கணக்குல ஆகு சிக்ஸ் மந்த்ஸ்னா அட்லீஸ்ட் லாக்ஸ் மேல வந்திருக்கு ஒரு பேர்சனுக்கு சம்பளோ அதே வந்து இதே மாரி லட்சக்கணக்கான வர்ஃபில் போனா எவ்ளோ லாஸ் ஆகு சோ அதனாலதா டூ இயர்ஸ்சு அக்ரிமெண்ட்டு வச்சுருப்பாங்க அதுல வந்து ஃபோர் மந்த்ஸ் கூலி்ங் பீரியட் அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க அத மாரி அவங்களோட ஒர்க் க அவுங்க குடுத்து அதுக்கான வேல்யூ நம்ம எடுத்துக்கணுன்றதுனாலதா இந்த டூ இயர்ஸ் அக்ரீமெண்ட்
ஓகே ஓகே
கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் ஜாப்ல மட்டுதா இது இது இருக்காது தவர பிரைவெட் ஜாப்ஸ் ஐடி ஜாப்ஸ்ல எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீம்ப காலேஜ் முடிச்சுட்டு உள்ள போறப்போ இந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு சில கம்பெனிஸ் வந்து நம்ப எதான ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்மா வேல பாத்துட்டு நம்ப ஒரு டூ இயர்ஸ் பிரேக் எடுக்கறோ அதுக்கப்புறமா போய் திரும்பி வேலைக்கு போகுறப்போ அப்ப அக்ரிமெண்ட் போடுவாங்க ஏனா நீங்க நம்பளோட ப பேக்ரவுண்ட்ல வந்து டூ இயர்ஸ் வந்து கே கேப் இருக்கு சோ அதனால இவ எப்டி பண்ணுவான்ற ஒரு ஒரு காரணத்துக்காக அவுங்க இது பண்ணுவாங்க பாண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு
அ பாண்டு அக்ரிமெண்ட்டு அகைன்ஸ்ட்டா இருந்தா அதுக் கு அதுக்கு மாறா செயல்பட்டா என்ன மாரியான ரியாக்சன்ஸ்ல்லா இருக்கு கம்பெனில இருந்து
கம்பெனிஸ்ல எப்டின்னா இப்ப நம்ம வந்து சரி இ கேஸ் நா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்பறமா நா வெளிய போற குள்ளே அந்த ஒன் இயர் டூ இயர் அக்ரிமெண்ட்ல ந நா சிக்ஸ் மந்த் தா முடிச்சிருக்க பட் ஆனா எனக்கு வேற கம்பெனியில ஒரு ஓபனிங் இருக்கு இல்ல நா வேற கம்பெனி பண்ல நா இந்தா வேலையே இல்ல தேவையில்ல நா வந்து பிஸ்னஸ் பண்ண போற அப்படின்றப்போ சோ இதுல வந்து ஒரு அ சம் ஃபைன் அமௌண்ட்ன்னு இருக்கு நம்ப அத கட்டணு
அ
நம்ப சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோனா அதுல சம் அமௌண்ட் நம்ம பாண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி போனோம்னா நம்ப இவ்ளோ பே பண்ணோன்றது சோ அத பே பண்ணிட்டு நம்ம வெளிய வரணு
ஓ ஓகே ஓகே அது நம்ம இது வரைக்கு வாங்கன சம்பளத்தோட அதிகமா இருந்தாலு அது பேப்பன்ட்டுதா வர மாரி இருக்குமா ப்ரோ
ஆமா அது வந்து அவுங்க மென்ஷன் பண்ணி இருப் பாங்க அது நம்ப ஸ்டார்ட்டிங் நம்ப சேலரி வந்து டிபெண்ட்கவர்ன் பண்ணாவுது நம்ம டூ இயர்ஸ் நம்ப வந்து அந்த பாண்டு ஸ்டாடிங்ல நம்ப வந்து அப்ளை பண்ணி நம்பளோட டாக்குமென்ஸ் அதுல்லா சப்மிட் பண்ணுவோ பேக்ரௌண்ட் வெரிஃபிகேஷன்ற இதுல்ல நம்ம இந்தேய டிக்ளரேஷன் கிட்டு் எல்லாத்தையு பண்றப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ நம்ம சைன் பண்ணி அப்ளை பண்ணிருப்போ இல்லையா அதுலயே அவுங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க டூ இயர்ஸ் நம்ம கீழே பட்டு ஒரு டூ இயர்ஸ் வச்சுக்கோங்க டூ இயர்ஸ்ன்னா நம்ப வெளிய போறப்போ சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கட்ற மாரி இருக்கு கம்பெனிக்கு
ஓகே ஓகே அ அந்த அந்த ஃபைனு கட்டல எதுக்குமே ரெஸ்பான்ஸ் ஃபுல்லு உள்ளனா ஆ அதிகபட்சமா அவுங்க உங்களுடைய என்ன ரியாக்ஷன் இருக்கு உங்களுக்கு கோர்ட் கேஸு அந்த மாரி லெவல்ல போவாங்களா
அது எப்புடின்னா இதுல வந்து நம்ம க நம்ம சேலரி அக்கௌண்டுன்னு ஒன்னு‌ இருக்கு இல்லையா அதுக்கு நம்புளுக்கு வந்து ஒரு யு யுஏஎன் அக்கௌண்ட் நம்பர் ஒண்ணு இருக்கு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா சோ இது வந்து ரெ ரெகுலரா எல்லா கம்பெனிக்கு ஒரே அக்கௌண்ட்தா சோ நீங்க வந்து எந்த ரெஸ் போன்ஸ் பண்ல கம்பெனிக்கு வரல கடைசில எதாச்சுன்னா இந்த உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்க
ஓ ஓகே அ இல்ல அந்த அக்கௌண்ட்டுங்குறது அந்த அந்த அக்கௌண்ட்டுங்கறது இன்னொரு ஆ ஓகே ப்ரோ
ஒரு பர்சனுக்கு ஒரே அக்கௌண்ட்டு தா அது அந்த அக் அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பியு வேற கம்பெனிக்கு போறப்போ அந்த அக்கெளண்ட தா நீங்க யூஸ் பண்ணணு அத நீங்க வந்து அன்பிளாக் பண்ணுனா கம்பெனி பழைய கு கம்பெனில நீங்க வே எதுவு ரெஸ்பான்ஸே பண்ணாம இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேனாலு அந்த ரெஸ்பான்ஸ் அங்க பண்ணா மட்டு தா இங்க இதா ஆகு இல்லாவரி எங்க கம்பெனிலயு ஜாயின் பண்ண முடியாது
அது என்ன பேங்க் அக்கௌண்ட் மாரியா ப்ரோ அது
ஆமா அது வந்து இந்த பி எஃப்பு இந்த இது சேலரி எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ற ஒரு அக்கௌண்ட் தா அந்த யுஏஎன்
ஆ அது அந்த அந்த அக்கௌண்ட்ல இருந்துதா நம்ம டிரான்ஸ்பர் பண்ற மாறி இருக்குமா நம்ம மெயின் அக்கௌண்ட்க்கு சால்ரியா
அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளோட எல்லா டீடெய்ல்ஸ் எல்லா அக்கௌண்ட் நம்ம பர்சன் டி ஒரு பெர்சனோட எல்லா டீடெய்ல்ஸ்ஸுமே அத வந்து அந்த இதுல இப்ப ஆதார் மாரின் வச்சுக்கோங்க அது ஃபுல் அன் புல் அது எல்லா டிடெயில்ஸு அதுல இருக்கு
அ அல்ல சேலரி சேலரி வந்து அதுலதா கிரெடிட் ஆகுமா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட்
ஆ இல்ல இல்ல பேங்க் இல்ல இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகு யுஏஎன்றது ஒரு சேலரி அக்கௌண்ட்டுக்கு மேல ஒரு க்க ஒரு லேயர்னு வச்சுக்கோங்களே இத வந்து பேக்ரவுண்ட் வெறிஃபிகே அ ஒர்க்கிங்ல யுஏஎன்றது ஒரு பர்ட்டிகுலரான ஒரு எப்படி சொல்றது ஒரு பாயிண்ட் ஓகேவா அது அந்த பாயிண்ட அவுங்க வந்து அவுங்க கம்ப்பு கம்பெனி பிளாக் பண்ட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனிலமே அந்த இது அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது புதுசா ஏனா ஆல்ரெ டி நீங்க அக்கவுண்ட் இருக்குன்னு வந்துரு சோ அதுனால இது வந்து யூனிவர்சல் அக்கவுண்ட் அதனால தா அவுங்க சொல்லுவாங்க
ஓகே ப்ரோ இது கரெக்டா பத்து நிமிஷ ஆ ஆச்சு இப்ப கட் பண்ணலாமா கரெக்டா இருக்குமா
ஆ கரெடா இருக்கு
இப்ப க கட் பண்ணி பாக்குறே எப்டி இருக்குனு
சேரி